ஹலோ
ஹலோ சித்தா
சொல்ரீ கேக்குதா கேக்குதா
ஆஹ்
என்னன்ற
என்னன்ற சும்மாதான் இருக்கேன் நாத்தி நா இதுகெல்லாம் ஃபுல்லா கல்யாண தறக்கு
ஆமா யாருக்கல்யாணம்
என்னோட அஹ் சமீமாமி இருக்குல்ல
ஆமா
சமி மாமியோட ஹஸ்பண்டோட அக்காவோட பையனுக்கு
உம் டிரஸ் செமமையா இருந்துச்சு எல்லா டிரரெஸ் கோட் எடுத்து தைச்சீங்களா ஆ
ஆமா
ஓ இது ராசி கால் பண்ணா ருக்ச்க்ஷான சொல்லிச்சா ருக்ச்க்ஷான சொல்லலையா இது
இல்ல போன்னே பண்ணல நானு
ஐஸ்ஷுக்கு க்கு அவருக்கு பிரேக்கப்பாயிடுச்சாமா ஆயிட்டே அஹ அந்த பிலி
உஹம்
எக்ஸ விட்டு போன மாரியே விட்டுக்கு போயிட்டு மா அப்ப நான் கேட்டேன் எப்படி எனக்கு புரியல அப்படிடனதுக்குஹ் அவ வேற ஒருத்தனை வச்சுட்டு என் ஏமாத்தினால அதே மாரி அவ்ளவு பண்ணிட்ட சிக்ஸ் மந்த்தா வந்து லிவிங் டுகெதர்ல இருக்காங்களாம வேற புள்ள கூட வேற பையன் கூட சே சாரி கேரளல்ல ஏதோ பையங்கூட சிக்ஸ் மத்தா
ரூக்ஷானா ரூக்ஷான சொல்லிச்ச உட்ட
ருக்ஷானா இல்ல அவரு எனக்கு போன் பண்ணி சொல்லிச்சு நான் ருக்ஷானாட்ட சொன்னே
ஓம்
அப்படி சொல்லிச்சு அப்புறம் அப்படியா ஜாலியா இருக்கீங்க அப்படி இப்படின்னுட்டு இருந்தேன்னா எங்கம்மா கோயம்பத்தூர்லதான் உட்கிட்ட பேசணும் சொல்லிச்சுரி உன்கிட்ட பேசணும்னு சொல்லிச்சு நான் ருக்ஷா நாட்டையும் பேசிட்டு உன்கிட்டயும் பேசிட்டேன் ம நாட்ட மட்டும் பேசணும் அப்படினு சொல்லிச்சு
எதுக்காம
அது அப்ப நான் சொன்னேன் அவ பேசுவலனு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நான் சொன்ன ஆமா அவ பேசுவாலனு தெரியல எனதுக்கு டி நீயும் என்ன நம்ப மாட்டிய டி நீ என்ன நம்புவன்னு நான் நினைச்சேன் நீயும் என்ன நம்ப மாட்டிக்கிற அப்படி இப்படி சொல்லிச்சு என்ன பண்ண முடியும் டா எப்படி அந்த மஸ் சேஜ் அப்படியே இருக்க நான் உனக்கு காட்றே பார் சிரிப்பா ஒரு படிச்சு பத்தன்னனு சரியான அழுக சாக்க அழுக
தே
ராஜிகதா சாய பிரியான் அழிக சிபிஎ வே வரராமா எதுக்கு வரீங்க கிட்டன்னா ஆமா சிபி வராராாமா எதுக்கு கிட்டனா உன்னனை பாக்க அப்படின்னு சட்டெவமே ஆவிக இல்ல அப்டினா
டி டிலு
அப்போ தேவயே இல்ல அப்டின அப்புறம் என்ன சொல் தேவையே இல்ல அப்படின்னு நான் சொன்னே அப்ப சொல்லிச்சு இல்ல எனக்கு வந்து நீ பொண்ணு பொண்ணு பாத்து தெரியாங்கடுச்ச நம்ம மூணு பேரும் சேர்ந்து அவருக்கு பொண்ணு பாத்துு குடுக்கணுமாமா
லுசாடி
நம் மூணு பேர் சேந்த ஒரு பொண்ணு பாத்து குடுக்கணுமாம் அப்ப நாங்க என்ன மேட்ரீமோனிய இல்ல புரோக்கரா துக்கு மேட்ரிமோனில வேணா உங்க மேட்ரிமோன் மேட்ரிமோனில வேணா உங்க போட்டோ போட வாங்கட்டேன்
ஹம்
ஹலோ அப்போ ஏன் நீ என்ன வச்சி காமெடி பண் அற அப்படிங்க எடுத்து நாங்க வச்சு காமெடி கிமெடிய எலாம் பண்ணல அப்படின்ச்சு அதுக்கப்புறம் அவ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என் கல்யணத்து கூப்பிடாமே கல்யாண பண்ணிட்டாங்க நீங்க ரெண்டு பேச்சும் கூ ப்பிடுவீங்களா அப்படிின்னுச்சு கன்ஃபர்ம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு
ஹ
நமது கூப்பண்ணயா
நம்மளையே கூப்டிடல பஸாவ எங்க வரேன்
ருக்க்ஷான் எங்கேயோ போயிருக்கா சாப்பட்ருந்தான்
என்னது
எங்க போயிருக்காங்க மேடமும் மேடமோட ஹஸ்பண்டும்
ஏதோ கண்ணாடி ஏதோ என்னமோ ஒண்ணு வச்சிட்டு அப்டியே அந்த பக்கம் இந்த பக்கம் திரிஞ்சி பாத்துட்டு இருந்தது முதல்ல
ஆமா
உம்
அங்கதான் வந்து உம் இப்ப எங்க வீட்லயா இருக்க
உம்
உம் ஃபமிலிலாம் உம்மால்லாம்
உம்மா உம்மா இங்கதான் இருக்கு ஜாவித் வந்து மாமி வீட்ல இருக்கான்
ஏன் திருப்பூர்லையா
திருப்பூர்ல இல்ல ஜி எம் நகர்ல
ஓ ஓ
உம் ஜே எம் நகர்ல எல்லாரும் அங்கதான் இருக்காங்க
த்தீங்கதே
ட்ரெஸ்ஸு வந்து எஸ்பிபிலதான் எடுத்தோம்னு நினைக்கிறேன்
எஸ்பிபிலா போனீங்ளா
எஸ்பிபில தா போனோம் உங்கள் அம்மா அங்கதான வேல செய்யறாங்க
ஆமா
நான் அவங்க அம்மாவ பாக்கவே இல்ல
நீங்க வேற எங்கயோ போயிருப்பீங்க செக்ஷன் மாறிருப்பீங்க
ஆஹ் எத்தன கட இருக்கு ரெண்டு கடை கூட்டிட்டு போனாங்க
எங்கல்லாம்
டி ஒரு கட இருந்துச்சு டி அதுக் ஆப் ஆப்போசிட்லியே இன்னொரு கடயிருன்சு து எஸ் பிபி சில் த ரெண்டுமே
ஏ ஒன்னு தாண்டி இருக்கே எஸபிபி இன்னோனு இங்க ஈரோட்லியா ஈரோட்லியா போன
லூசானியு
ஏ
ஈரோட எலாம் இல்ல கடவீதியிலத டி
ஆஹ்
ஒரு கடைக்கு போனோம் எனக்கு ட்ரெஸ் செட் ஆயிருச்சு
உம்
அதுக்கப்பறம் பாத்தா மத்த அவகளுக்கெலாம் செட் ஆகல அப்ப சரி எல்லாத்துக்கும் ஒரே மாரி தானே எடு க்கணும் வேற கடைக்கு போய் வேற மாரி கெடச்சிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லி
தௌபியா சூப்பரா இருந்துச்சுடி ட்ரெஸ்ஸு ஹலோ
எஸ்பிபி சில்க்ஸ் தான் ஆனா வேற கடைக்கு போய் அங்க பாத்தா எட்டாயிரம் ரூவாய இருந்தா ஸ்டார்ட்டிங் அம்மா
அல்லா ஆஹ்
கேக்குதா
கேக்குது கேக்குது கேக்குது டி ஹலோ
ஹலோ
கேக்குதே சொல்லு
ஆ
கேக்குதுடி
நா கேக்குதா கேக்குதானு ரொம்ப நேர மா கத்திட்டு இருக்கே நீ எதுமே சொல்ல மாட்டிங்கிற
ஆ சொல்லு
அங்க பாத்தா எட்டாயிர ரூயால இருந்தா ஸ்டார்ட்டிங்க அப்ப நா சேரி அப்டினு சொல்லி முட் மறுபடியு அந்த கடக்கி எல்லாத்தையு எடுத்தோ வேற ஒரு வேற ஒரு செக்சனுக் கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கு எடுத்துட்டோ அங்கயே வெச்சி
தௌபிக் சூப்பரா இருன்ச்சு அப்புள்ள ஜாடயே மாறிட்ச்சிடி
தௌபிக்கு நல்லா இருன்ச்சு எனக்கு தெளபிது தா அவ்ளவோ புடிக்காம இருந்தது மத்த அவங்க எல்லாத்தோடது கொஞ்ஜோ வர மாரி இருன்ச்சு
ஆ செமயா இருன்ச்சு அவ ஜாடயே மாறிட்டா ஆமா ஜாட அதே மாறிட்டாடி அவ
ம்
ஆளே மொத்தமா மாறிடுச்சு ஆளே மொத் மொத்தமா மாறிட்டா வெட்டி தண்டமா ஒக்கான்ட்ருக்கா ஆமா முன்ன விட ஹைட் வெச்சிர்ச்சாடி புள்ள
ஹைட் இல்லடி இல்லடி என்ன விட கொஞ்ஜோ ஹை வட்டு காம்மி தா
ஆனா ஹை இருக்கா உம்
ஆ ஹைட்டா இருக்கா ஹைட்டா தா இருக்கா ஆனா ஹீல்ஸ் போட்டு அவ்ளோ ஹைட்டு
உம்
ஆன மத்த மத்தவகலெல்லா சாதியா சஃபா அவங்கல்லா இருக்காங்கல்ல அவங்கல்லா என்னோட ஹைட்டு
ஆஹ் என்னடி சொல்ற
என்னை விட ஒரு ஒரு இஞ்சு ரெண்டு இ்ஞ்சு கம்மியா இருக்கும் அவ்ளோதான் மத்தபடி எல்லா ஹைட்
வளந்துட்டாள்க
ஆமா
ஊரு பழையா
ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம்
இனி போவியா அவ்வளோ தயா
இன்னியெல்லாம் போமாட்டேன் இனி காலேஜுக்கு கவுன்சிலிங் போட்டுட்டேன்
போட்டியா என்ன ஏதோ கிடைச்சதா கூப்பிட்டாங்களா
இல்ல இனிமேதானே இன்னும் டைம் முடிஞ்சுட்டு இல்ல நான் முந்தானேத்தும் என்னும் மொத போய் போட்டேன் புல்லா ப்ராசஸ் எல்லாமே கம்ப்லீட்
இப்ப சாமாங்க வாம்னா ஏம்னா பண்ற
தெரிஞ்ச எனக்கு அங்கதான் கிடைக்கும் ஷஹானாக்கு போன் பண்ணேன் ரிப்பானோட அக்காக்கு க்கே அந்த அக்கா சொல்லுது என ஒரு என் கட் ஆப்புக்கு கிடைக்கிற வந்து அந்த கற்பகமாதான் இருக்கும்ன்னு சொல்றாங்க கம்மி தானே கட் ஆப்பு
கம்மி தானா உனக்கு
ஆமா ஒன் செவன்டி ஒன் தான இருக்கு
உம்
அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு தகுந்த மாரி காலேஜ் தான் கிடைக்கும் கற்பகம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன்
கரிப்பா மாடி போலாண்டி ரிக்ஷானாிட்டே எப்ப சொல்லிட்டு இருக்கேன் நானு
என்னது
நீ வாடி வேலைக்கு போற வேலைக்கு போற நிக்குது
அந்த புள்ள என்னதான் பண்ணுது
ஒரே காலை நான் வேலைக்கு பருப்பிதா வேலைக்கு போறேன் வேலைக்கு போரன் மட்டும்தான் சொல்றா
நீ அடிக்கடி போன் பண்ணுவியா அவளுக்கு
அவ கூப்பிடுவா திடீர் திடீனு காலையில கூப்பிடுவா
உம்
இப்ப இடையில அவ தங்கச்சிக்கு நம்மளோட புக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தா கட பச்சம் வாங்கிகூறி யார்டோ அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியா
அவ அங்
நீ இரு கூப்பிடுறே இரு கூப்படுற
இப்படி கட் பண்ணாத லூசு
ஏண்டி இருக்கோப் கூப்பிடறே அம் இரு கூப்படுற
உம்